ஹலோ ஆஹ் வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் தோழி
உம் சாப்பிட்டாச்சா ஆஹ் சாப்பிட்டாச்சு நீங்க.
நான் இன்னும் சாப்பிட தோழி இப்பதான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஏன்னா ஆக்சுவலி என்னன்னா அங்க. பக்கத்துல வந்துஹ இன்னைக்கு என்ன ஒரு. மருத்துவ முகாம் மாிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி அதுல எல்லா டாக்டருமே கலந்துட்டாங்க ஏன்னா இதே டாக் தர. ஒரு பிசியோதெரபி அப்றம் ஜன்ரல் டாக்டர். ட்டரு பிடி ஆர் டி டாக்டரு அப்புற அங்கயே வந்து. ப்ரெஷர் டூ சுகர் சுகர் எல்லா எடுக்குறேன்னு சொன்னாங்க. பட்னாவூர் எனக்கு அதெல்லா கிடையாது. இருந்தாலும் வந்து சிக்ஸ் மந்த் இல்ல. த்ரீ மந்த்க்கு ஒன்ஸ் வந்து நா செக் பண்ணி க் கிடுவ ஏன்னாது. வருமுன் காப்பதே சிறந்தது அப்படி சொ. சொல்லிட்டு. ஆஹ் இப்ப உன்னா போய் இன்னைக்கு இப்ப ப்ரெஷரு சுகர். ஃபஸ்டு நான் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒன். டென் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரஷர் ஒன்டென் வந்து நார்மல் தான் சொல்றாங்க.
ஆஹ்.
கரெக்ட்டா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலு அப்பப்போ இந்த மாதிரி கரெக்ட். அடுக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வெயில்ல போயிட்டு வந்தாலோ இல்ல அதிக வேர்வைகள் வந்தாலோ என்ன ஆகுதுன்னா லோ லோ ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா. ஒன் டென் இருக்கப்போ நம்ம வந்து. எல்லாமே கண்ட்ரோல் ஏன்னா தேர்ட்டிபைவ் அபவ் வந்து எல்லாமே கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு லோவாக போகு எனக்கு தல சுத்து மாரி ப்ரோப்ளம் வந்தது தோழி அதனால போய் நா எல்லா செக் பண்ணிட்டு வந்தேன் டாக்டர் சொன்னாங்க எல்லாமே நார்மல் மல தான் இருக்கு அப்படின்னே.
சரி சரிரி.
விட்டமின்ஸ் மட்டு எடுத்துக்கோங்க வேற ஒண்ணு உங்களுக்கு பிரச்ச. பிரச்சனை இல்லை. பண்ணாங்க அது போக மட்டு இல்லாம என்ன ஆச்சுன்னா எனக்கு கண்ணு வந்து வெயில்ல போனாலு சரி இந்த டியூப்லைட் போட்டாலும் எனக்கு வந்து கண்ணு வந்து ரொம்ப வலி எடுக்கும். நா லா ல கண் செக்ப் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா. உங்களுக்கு வந்து பவர் வந்து அ திகமா இருக்கு அதுனால வந்து உங்களுக்கு பெயின்ருக்கு அப்டி சொன்னாங்க அப்ப நா டாக்டர்ட நா டாக்டர்ட கேட்டே எல்லாருமே பவர் கண்ணுல பவர் இல்லனா தா கண்ணாடி போடுவாங்க
உம்
கமாருக்குனு சொல்லிட்டு நீங்க போட சொல்றீங்களே நல்லது தானே எனக்கு கண்ணு அதிக பவர் இருக்கிறனால அப்டினு சொல்லி சொல்லப்போ அவுங்க என்ன சொன்னாங்கன்னா நீ நெனக்கிற மாரி அந்த பவர் கெடையாது இப்ப உங்க கண்ணுல வந்து ஒரு வெளிச்சத்த ஆஹ் ஒரு இப்ப எக்ஸாம்பிள் அவுங்க என்ன சொன்னா நீங்க ஒரு சூரியன் கூட சலன்லேட்ட பாக்குறீங்க நீ உங்க கல்லயோ அதிகமா பவர் இருக் கு நீங்க அத ஏத்து பாக்கப்போ வந்து டேமேஜ் ஆவுது சூரியன் கெடையாது உங்க கண்ணுக்கு தா அதுனால வந்து நீங்க கிளாஸ் போடணு சொன்னோ தவர மத்தபடி ஒண்ணு இல்ல அப்டினு சொன்னாங்க தோழி
செரி செரி செரி ஒண்ணு ப்ராப்ளம் இல்லல எல்லா நார்மல் தான
ஆஹ் நார்மல் தா ஆனா பட் டு எனக்கு கண்ணாடி போட சொல்லி டுறாங்க ஏனா சன் வெளியில போ போ உங்களுக்கு கு கண் கூசுது கண் பெயின் வரப்போ நீங்க வந்து கண்ணு கிளாஸ் போடணு அப்டினு சொல்லிருக்காங்க
ஆஹ் எனக்குல்லா லாங் டிஸ்டன்ஸ்ல உள்ளதெல்லா தெரியாது
அதிகமா பவர் இருக்க கூடாது அப்டினாங்க
உம் உம் செரி செரி செரி ப்ரெஷர் வந்து எயிட்டி டு ஒன் டொண் டி இருக்கணுபாங்க ஒன் டென்ங்கிற து வந்து கொஞ்சோ நார்மல் தா ஆ ஓகேவ ஆனா கண்ணு மட் டு இது பாத்துக்கணு உம் ப்ளஸ் ஹெல்த்தியா சாப்டுக்கோங்க கண்ணுக்கு ஏதாவது நல்லதுனு சொல்லுவாங்கல அந்த மாரி ஐட்டம் ஸா எடுத்து சாப்டுக்கோங்க உம் வேற அந்ததுக்கு என்னென்ன சாப்னுமோ பாத்துட்டு சாப்ட்டுக்க வேண்டியதா கொஞ்சோ இதாகாம இருக்க
அது போக அவங்க சொன்னாங்க நீங்க வந்து தண்ணி நெறைய குடிக்கணு தண்ணி ஏனா இப்ப வந்து இப்பவும்ல நீங்க நம்ம பா்த்தோ நினைச்சோங்க தோழி நா அந்த ஹாஸ்பிட்டல்க்கு செக்கப் போப்போ. ஹ நெறிய மு பெரியவர்கள்ல்லா வந்தாங்க அவுங்களுக்கெல்லா ப்ரஷர் சு லா செக் பண்ணப்போ அவுங்க என்ன சொல்றாங்க ஏனா நா பாத்ததுலந்து மோஸ்டா சிக்ஸ்டீ அபோதா ந என்னா செக் பண்ண போம்ப செவன்டிஃபைவ் அந்தமாரி சொல்றாங்க. ஆச்சுவலி எல்லாருமே வந்து மெடிஸ் சன் எடுத்துட்ருக்காங்க. சுகர் பளஷ் த மோஸ்ட் த சுகர்க்குள்ள டேப்லட்தா எல்லார்மே எடுக்கறாங்க. ஒரு சிலவங்க ப்ரெஷர் இப்ப ஆல்ரெடி பாத்தோனா. நம்ம வந்து சரியா சாப்ட்டுட்டு சரியான நேரத்துக்கு சாப்படாம டைம் தவறி சாப்பட்றதுனால வந்து அந்த மாரி பண்றப்போ தூக்கோ வந்து நம்ளுக்கு இல்ல. என்னடா இது
உம் இப்பயாது சாப்பட்லால்ல போய்ட்டு வந்துட்டீங்க. அப்ப சாப்ட வேண்டிதான
இல்ல ஆக்சுவலி நா இப்பதா நீ பொண்ணு அ ஜஸ்ட் சே இப்போ ஒரு பனானா சா நா சமயல் பண்ணல காலேலயே எங்க மாமியாரயு கூட்டிட்டு போனே. ஆன அவுங்ளு டய பட்டிக் பேசன்தா செரி அவுங்களுக்கு செக் பண்ணிட்லா அப்பின்டு நா போயிட்டு சீக்கிரோ வந்துட்ட ஏனா கூட்டீட்டு போய்ட்டு வரக்குதா ரொம்ப லேட் ஆயிட்டு தோழி. அவுங்க ஆட்டோ புக் பண்ணி மெது ப பக்கத்துலதா இருக்கு இருந்தாலு அவுங்களால நடக் க முடிலனு சொல்லிட்டாங்க. ஆட்டோ புக் பண்ணி கூட்டு போய்டு திருப்பி வீட்டுக் கூட்டு வந்து அப்பறோ அவ கொஞ்சோ கொஞ்சோ கால்ல பொங்கல் பண்ண அது இருந்துச்சு. செரி அவுங்க நீங்க சாப் படமே நாகூட குடுத்துட்ட. ஆஹ் அது என்னனா காலைல சீக்கிர இங்கன்ன தானே இருக்கு போயிட்டு வந்துடலானு நெனச்ச கொஞ்ச டிலே ஆயிட்டு அப்பற வந்தவொனே இந்த நேந்தர பழ இருக்குல அந்த பழத்த வந்து கொழந்தைகளுக்கு வந்து ஒரு நாலு பழ இரு ச்சி அந்த பழ ஆளுக்கு ஒரு பழத்த குடுத்து அது போக இல்லாம வாட்டர் மெல கொஞ்ச தர்பூஷணி அது கொஞ்ச கட் பண்ணி கொடு கொஞ்ச வயிர பில்லிங்கா குடுத்துட்டு அதுக்கு பொறவு அவங்க ஒரு புலாவ் மாரி கேட்டாங்க அதனால ரெடி பண்ணி குக்கர்ல எலக்ட்ரிக் க்கர்தா ரெடி பண்ணி வச்
செரி செரி செரி ஓகே ஓகே ஓகே ஹ் சரி டைம் ஆயிர்ச்சி இன்னமயாச்சு டைமுக்கு அப்ப சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க ஒடம்ப பாத்துக்கோங்க
உஹம் கண்டிப்பா நீங்க என்ன தோழி ஆரோக்கியமான இப்ப கண்ணுக்குள்ள பிரச்சன அந்த மாரி எதுவு ப்ராப்ளம் இரு கா இல்ல நீங்க ஆரோக்கியமான உணவுகள் எப்டி சாப்பிடுறீங்க இல்ல உங்க குழந்தைக்கு எப்டி எந்த மாரி போட்டு குடுக்குறீங்க அத பத்தி கொஞ்ச பேசுங்க நீங்க
ஓகே எனக்கு வந்து தூரத்துல உள்ளதெல்லா எனக்கு கொஞ்ச தெரியாது அப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் க்கேன செக் பண்ணி பாத்தே பவர் வந்து லோவா இருக்குன்னாங்க ஆ அதனா அது
பாக்குறது வந்து பவர் ஹையா இருக்குந்தான சொல்லுவாங்க
லோ ஹையோ லோ ஆனா ஒ தூரத்துல உள்ளது போயிடுச்சு அவ்ளோதா தெரில எனக்கு தெர்ல ஆனா தூரத் தூரத்ல உள்ளது தெரியாது எப்போதுமே ஒரு டிவில உள்ள அந்த ன் ஃபளாஸ் நியூஷ்லா இருக்குதுல அது கொஞ்ச பிரைட்டா இருக்கிறது மட்டு தா தெரியு ஆனா கொஞ்சோ அப்டி ரன்னிங்லயே ஓடுறதுலா இருக்குல அது வந்து கிளாரா தா தெரியு ஆஹ் அந்த மாரி தா போயிட்டு இருக்கு ஆனா கண்ணாடி எனக்கு ஸ்பெக்ஸ் எழுதி குடுத்தாங்க ஆனா நா போடல
போடணு தோழி கண்டிப்பா போடணு ஏன்னா டாக்டர் வந்து நம்ம சொல்றோ இல்ல அவங்க பைசா காண்டி சொல்றோ இல்ல
ஆமா அது எப்பயாச்சு ஆனா தலவலி இப்பயு வந்துருது போடாம அந்த மாரி விட்டோம்னா தலவலியு வந்துருது ஆனா அப்ப ரொம்ப தலவலிச்சிக்கிட்டே இருந்சுனா போனே இப்ப ஆனா அந்த தலைவலிக்கல ஆனாலு கண்ணு தெரியறது இல்ல தூரத்துல உள்ளது தெரியாது அந்தமாரி போயிட்டுஇரு ஆ ஹெல்தியானா வேற எதுவு இல்ல காலைல எந்திச்சோன ட்ரை ஃபுரூட் ல அந்த இது மாரி ஷ்மூத்தி தி மாறி சென்ஜி சாப் அவளதான் மற்றபடி புருட்ஸ் வெஜிடபிள்ஸ கொஞ்ச அதிகமா எடுத்துக்குவேன் அவ்ளோதான் மத்தபடி தன்னுக்கு என்று ஸ்பெ பெசிவிகலாம் வச்சுலாம் எதுவும் சாப்பிட்டுக்கறது இல்ல
கண்டிப்பா எனக்கு தோழி ஒரு இவங்க வந்து என்னோட ஃபிரெண்டு தான் ஆக்சுவலி ஃபிரெண்டு தான் கிளாஸ்மேட் கிடையாது ஒரு இடத்து இருக்கோ அவங்க பக்கத்துல நியர் அவங்க அவங்களுக்கு ஏஜ் இருக்கும் அவங்க பொண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சுட்டு பேசுவோம் அப்புறம் அவங்க சொன்னாங்க அ சொன்ன என்னோட பொண்ணு வந்து மை வன்னால வந்து கண்ணாடி போட்டிருக்கான் இந்த வயசுல தலை வலிக்குனால அப்படின்னு சொல்ல போப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா
உஹம்
என்னோட மகா அவங்களோட மக ஹ மகளோட வீட்டுக்காரங்க இருக்காங்களா அவங்க வந்து அவங்களும் கண்ணாடி போட்டிருந்தாங்களா கிட்ட பார்வையோ தூரத்து பார்வ சரியா எனக்கு தெரியல ஆனா கண்ணாடி போட்டிருந்தாங்க ஆனா அந்த கண்ணாடி போடப்போ அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க யோகா பண்ணபோ வந்து இந்த கண்ணை வந்து நல்லா ரோலிங் பண்ணுவாங்களாம் ஆஹ் வலது பக்கமாவும் து பக்கமோ ரோலி் பண்ணி நல்லா பண்ணிட்டே இருப்பாங்களாம் அந்த மாதிரி பண்ண கண்டினியூஸா அவங்க ஒரு சிக்ஸ் வந்து பண்ணிட்டு இத்து போப்போம் ஆ சிக்ஸ் மந்த் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு சில டாக்டர் வந்து சிக்ஸ் மந்த் செக் பண்ண வரணும் ஐ செக் பண்ணும் ஒன் இயர் செக் பண்ண மாதிரி வர சொல்லுவாங்க அது வந்து யோகா கிளாஸ்ல சொல்லி கொடுத்து ாங்களா அத சொல்லி கொடுக்கப்போ அவங்க வந்து கண் செக்ப் பண்ணப்போ அவங்க சொன்னாங்களாம் நீங்க கண்ணாடி போட வேண்டாம் அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதனால நீ வந்து கண்ணை அந்த மாதிரி பண்ணு உங்க குழந்தைக்கு சொல்லி் கொடு அப்படி நாங்க ந என் பொண்ணுட்டு சொல்றேன் சில டைம்டி ஏன்னா நம்ம நம்ம வந்து என் பொண்ணு எழுந்திரச்சி காலையில் யோகா பண்ணுவா ந வந்து குழந்தை இருக்கு வந்து நானுமே எந்திர்ச்சி வெளில வந்து முத்தம்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு கொஞ்சொ ஜஸ்டு ஒரு ட்வொன்டி மினிட்டு வாக்கிங் பண்ணிட்டு திருப்பி நா வீட்டுக் வந்து ஒரு டென் மினிட் பிஃப்டீன் மினிட் யோஹா பண்ணுவ யோஹா பண்ணிட்டு அதுக் பிறவு தா பாத்திங் பண்ணிட்டு என்னோட வேலைய அம் ஃபிரேக்ஃபாஸ்ட் எதிந்தாஞ் செரி லன்ச்சு என்ன ஃபிரேக்பாஸ்ட் குல்லது அதுக்பிற தா டீ டீ நா கால்ல குடிக்க மாட்ட தோழி சாய்ங்காலோ மட் டுந்தா குடிப்ப என்னா நா ரெண்டு குடிச்சு ட்ருந்த இப்ப என் என்னன் தெரில நானே வந்து எனக்கு வேண்டா அப்புடின் தோணுது ச்செரி அது ஒரு குட் ஹேபிடு தா அப்டினு நெனச்சிட்டு இருந்த அப்றோ சொன்னாங்க இந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க உங்க கண்ணுக்கு எந்த ப்ரெச்சனையு வராது அப்டின்னு சொல்லி அது போக சொன்னாங்க கீர சாப்புடுங்க நறைய பருப்பு வகை அந்த கீரைகள்ல நறைய கீரைகள்ருக்கு இங்க பு நம்ம ஊர்லல்லா பொன்னாங்கண்ணி கீரைகள் கெடைக்கு பாருங்க அதெல்லா கண்ணுக்கு ரொம்போ குளிர்ச்சி சொ றாங்க ஆனா நா வாரத்துல வார வார் த்ல ஒரு நாள் தா வேங்குற இன்னைக்கு கீரக்காரங்க வந்தாங்க ஜஸ்டு நா உள்ளருந்து வெளில போங்காட்லிய பேய்ட்டாங்க பொண்ணு ச்சொல்லுதா ஐய ஐயா ஜாலி ஜாலி இல்லன் நல்ல வேல தப்பிச்ட்டோ இல்லனா இன்னைக்கி அம்மா கீர கொழம்பு வெச்சிருப்பாங்க அப்டின் சொல்றா தோழி
ம் இப்ப இருக்க புள்ளைங்களுக்கு வெஜிடபிள்ஸுனாலே அலர்ஜியா இருக்க மாரிதா இருக்கு
அவுங்களுக்கு புடிச்சது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அ பீஸா பர்கர் இத குடுத்தோன்னு வச்சுக்கோங்க அதுல எவ்ளோ வெஜிடபிள்ஸ் செத்தாலு அவுங்க ஹேப்
புடிக்க மாட்டிங்கு ஆமா இந்த மாரி ஐடம்ஸ் தா நறைய வாங்கி சாப்புட்றாங்க ஃப்ரெஷா உள்ளது வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸுன் குத்தம்னா புடிக்க மாட்டேங்குது புள்ளைங்க இந்த டரெண்டுக்கு ஏத்த மாரி மாறிடுதுங்க நம்ப தா அந்த பக்கத்துலயே இது பண்ணிட்ருக்கோ
இல்ல நம்மளு சாப்புட்லாந் தோழி அத் து வந்து நல்லது கெடையாதுங்க பாருங்க நறைய ஜங்க் ஃப்ருட்லா நம்ம சாப்ட சாப்ட இப்போல்லா பீசோடி பிராப் உள்ளே எவ்ளோ பேத்துக் வந்துக்கு தெரிமா அதல்லா தப்பு அந்த மாரி சாப்படபஸ் சாப்புடலா மாஸ் துல உண்ணுக்கு ஆசியா சாப்புல்லெ நானு பீசன் நீங்க சொல்றீங்க நா நா வந்து எனக்கு மேரேஜ் அ ப்போ ஃபிப்டீ சிக்ஸ் கேஜி தா இருந்தே பட் அனா நான் ரொம்போ ஃபைவ் ஃபாயிண் ஃபைவ்கே அதிகமா ஹைட்டு பட் தெரியாது நா இவ்ளோ குண்டாருக்கத் தெரியாது ஃபை ஃபைிப்டி ஃபை இருந்தாலு ரொம்போ தீன்னத் தெரிவேனா ஹைட் ரொம்ப அனா ஆப்டெரியம் பொண்ண வயிட்டாருக்கு பொம் பே எ ஹஸ்பண்னக்கு ரொம்போ பீஸ்ஸா வர்வே தா அது சாப்ட்டா எனக்கு வாமிட் ட்டி வராதுன் பீஸ்ஸாவா வாங்கி வாங்கி வாங்கி குடுத்து குடுத்து நா அவ் டெலிவரி டைம் ஹன்ரடன் த்ரீ கேஜி ஆயிட்டே இப்போ நா ரெடிஸ் பண்ணதுக்கு நா எவ்ளோ கஷ்டப்படும் தெரிமா ரொம்ப இப்ப நம்ம அந்த டைம் தோண மட்டுக்கு ஆனா இப்ப ரெடீஸ் பண்ண போன நமுக் ரொம்போ கஷ்டமாருக்கு
ஆம் ஓகே சிஸ்டர் நா பேஸ்வோ அந்த கொஞ்சோ வேலெருக்கு
பேசி
ஆ செரி ஓகே ஓகே ஓகே பாய்